எப்டி இருக்கிங்
வணக்கம் எப்டிருக்கிங்க் நல்லாருக்கே
அ காலைல சாப்ட்டீங்ளா
சாப்ட்டாச்சு தோழி நீங்க
நானு சாப்ட்டாச்சு பள்ளிக்கு பெய்ட்டாங்ளா பசங்லாம் நாளைக்கி செரிங் தோழி சொல்லுங்க அதா பத்தி பேஸ்லா நம்ம இன்க்கி இன்னிக்கி என்ன தலைப்பு எடுத்துட்டு வந்துருக்கீங்க சுற்றுலாத்தளம் அந்த மாரி பேசுலாமா கண்டிப்பா சுற்றுழா சுற்றுலான சுறுசுறுப் ஆயிடு நீங்க எங்கெங்கெல்லா போய்ருக்கீங்க எது ரொம்ப நல்லாருக்குனு சொல்லுங்க அத பத் துன தெரிஞ்சுக்லா நம்ம சுற்றுலா
ம் திருமணத்துக்கு முன்னாடி எங்யுமே போனது கடையாது கோயில் தவிர திருமணத்துக்கு அப்புறோந்தா எல்லாமே என்னுடைய கணவர் கூட்டு போய்ருக்காரு நீங்க
நானு திருமணத்துக் முன்னாடி சின்ன சின்ன எடங்கள்லா போய்ருக்கோ அம்மா அப்பா கூட பக்கத்ல இருக்குற மாரி குளிர் பிரதேசம் அந்த மர்லா போய்ருக்கோ திருமணத்துக் அப்புறோ கொஞ்சோ மாம்னார் மாம்யாரோட இருக்கம்மோது கோயில் அந்த மாரி நெறையா பேய்ருக்கோ சுற்றுலாத்தலத்துக்கு இப்ப சமீபமா போயிட்ருக்கோ ஒரு மூணு வர்ஷமா அதாவ்து எனு கணவரோட நண்பர்க்ளோட சேந்து எல்லாரு சேந்து போகுல்ல அது கொஞ்ச நல்ல மகிழ்ச்சியா இருக்குல்ல அது மரி
உங்க அப்பா அம்மா கூட குளிர் பிரஜத்துக் போய்ருக்கீங்ளா எந்த ஊருக்கு பேயிர்க்கீங்க
ஆ ஊட்டி பொய்ருக்கோ கொடைக்கானல் பொய்ருக்கோ கொச்சின் அந்த மாரி விடுமுறை நாட்கள்ல போய்ருக்கோ
கேக்குமொதே நாங்க பாத்தீங்னா திருப்பதி போய்ருக்கே அப்புறோ மந்ராலயம்னு ஒரு ஊரு இருக்குல்ல ஆந்ரால அந்த எ ரெண்டு எடத்துக்கு மட்டு வர்ஷத்துக்கு இதுக் ஒரு வாட்டி அதுக்கு ஒரு வாட்டி இது தவர வேற எங்யிமே போனதுல்ல நாங்க எங்க அம்மா அப்பா ஆ வருஷ வருஷ ரெண்டு கோய்லுக்கு மட்டு போவோ அப்புற பெசன் நகர் பீச்சுக்போவோ அவ்ளதா தவர வேற எங்யுமே போனது கடயாது நாங்க வேற எந்த ஊருக்குமே போனது இல்ல அனா திருமணத்து காணதுக்கு அப்புற பாத்தீங்கன்னா
பதினைந்து வருடத்துல பதினைந்து எடத்துக்கு போய்ருப்போ இப்போவரிக்கு நாங்க இந்த வருஷந்தா இன்னு இப்ப மகிழ்ச்சியா இருக்குது என்னென்ன இடத்துக்லா போயிருக்கீங்க திருமணோ ஆனதுக்கப்றோ
அதுக்கொரு என்ன சொல்றது
கொடைக்கானல் ஊட்டி ம் கேர்ளா போயிருக்கோ பரவால்ல ஆ வேற வேற எங்யாது போய்ருக்கீங்ளா அங்கெல்லா எது அதிகமா அந்த விற்பனை ஆகு அங்க அந்த இதோட இந்த இது ஊட்டிக்கு இது அப்டின் பெருமையா சொ சொல்வோம்ளா அந்த மாரி எதாவ்து இருக்கா கேக்குதா சகோதரி கேக்குதா ஹலோ